நலமா இருக்கோ தோழி நீங்க நலமா இருக்கிங்ளா
அ நல்லாருக்கோ தோழி சொல்லுங்க தோழி
சாப்ட்டிங்ளா தோழி
அ சாப்ட்ட தோழி
செரிங்க என்ன பண்ணிட்ருக் ஆ சாப்பிட்ட தோழி என்ன பண்ணிட்ருக்கிங்க தோழி
சும்மா அப்படியே உக்காந்து காத்து வாங்கிட்ருக்கோ தோழி தூக்க வந்துருச்சு ம் அ அது அப்டே சும்மா கொஞ்ச நேர உக்காந்து காத்து வாங்கிட்டு போவோ அப்படின் சொல்லிட்டு நானு என்னோட மகளு உக்காந்துருக்கோ அவங்க ஒரு பக்க ஃபோன் பாத்துட்ருக்காங்க நா அப்டே இங்க உக்காந்து காத்து வாங்கிட்ருக்க தோழி
எ ஃபோ ளா தோழி இந்த நேரத்துல காத்து வாங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமே
ஆமா நல்லா இருக்கு தோழி
சரிங்க தோழி நாங்களு வரலாமா உங்க வீட்டுக்கு
கண்டிப்பா தோழி வாங்க தோழி உங்கள நாங்க வர வேண்டான்னு சொல்லவே இல்ல தோழி
செரிங்க தோழி வந்தர்ற
ம் தெரியு தெரியு இப்ப என்ன
என்னங்க தோழி
ஆ ஆ ஆ சாப்ட்டிங்ளா தோழி
ம் சாப்ட்டனே தோழி அப்புற இன்னைக்கு உங்க நாள் எப்படி போனது தோழி தோழி இன்னைக்கு ஒங்களுக்கு நாள் எப்படி போனது ம்
இது வந்து பாத்தீங்க அப்டின்னா இன்னைக்கு நாள் ரொம்ப நல்ல நாளா போனது
ம் என்னல்லாம் தோழி நடந்துது உங்க வாழ்க்கைல இன்னைக்கி
அப்டியே அங்க என்ன நடந்தது அப்டின் அப்டே சொல்லுங்க தோழி உங்க சைட்ல என்ன நடந்துதுன்றத அப்டே சொல்லிட்ருங்க
எங்க சை இன்னைக்கி வந்து இன்னைக்கி நறையா எழுதற வேல இருந்துது தோழி கால்ல இருந்தே எழுதிட்ருக்கோம் இன்னும் முடியில இப்பயும் எழுதிட்டுதா இருக்க தோழி அப்றோம் நல்லா எழுதி எழுதி கையெல்லா வலிக்குது தோழி ல இருந்து காலைல இருந்து எழுதிட்ருக்கோம் தோழி டைமே உடாம எழுதி
தோழி இருக்கீங்களா
சொல்லுங்க தோழி
ம் அதா தோழி கால்ல இருந்து எழுதிட்டே இருக்கோம் இன்னுமே எழுதிட்டுதா தோழி இருக்கே இன்னும் முடிய மாட்டிங்கிது சொல்லுங்க
ம் ஆமா தோழி எழுதற வேல இருக்குங்களா எழுதற வேல கொஞ்சம் இருக்கு
ஆமாங் தோழி எழுதறது ரொம்ப
என்ன சாப் என்ன சாப்பாடு தோழி என்ன சாப்பாடு தோழி இரவு என்ன உணவு
தோச தோழி
தோசைங்களா தோசைக்கு என்ன வச்சி குடுத்தாங்க
தோசைக்கு சாம்பார் தா தோழி
சாம்பாரு சரிங்க தோழி சரிங்க தோழி
ஆ
ஆ இப்ப பாத்தீங்கன்னா இங்கே இங்க வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்டின்றதுனால கொஞ்சமா அப்டே அசைவ உணவுகள் அப்டே போனது தோழி
என்னன்ன சமச்சீங்க தோழி தோழி
ஆ சொல்லுங்க தோழி அதுதா தோழி இன்னைக்கி வந்து பிரியாணி ஆ முட்ட வறுவலு அப்டின்னு சொல்லனுன்னு தா தோழி சான்ஸூ அதா தோழி அப்டின் சொல்லனும் தான் தோழி எனக்கும் ஆசயா இருக்கு தோழி
ஆ ஆ ஆ
அப்புறம் மட்டனு அப்டின்னுலாம் சொல்லனுன்னு தான் ஆச இருக்கு தோழி
நாலா சமைக்கில
என்ன தோழி
இத நா நம்பனுமா தோழி இத நா நம்பனுமா
ம் ஆமா தோழி ஆமாந் தோழி ஆமாந் தோழி ஆமாந் தோ
என்னா தோழி பண்ணிட்ருக்கீங்க நீங்க
அதுதா தோழி இங்க ஒரு வேல நடந்துட்டுருக்கு தோழி அதா நீங்க பேசுங்கன் சொன்ன தோழி
அப்டி என்னா தோழி வேல நடக்குது
அது அது இப்ப சொல்ல முடியாத ஒரு வேல தோழி
ஓ சரிங்க தோழி உங்க வீட்ல எல்லாரும் நலமா இருக்காங்களா வீட்ல எல்லாரும் நலமா இருக்காங்களா தோழி
எல்லாரு இருக்காங்க நல்லா இருக்காங்க
எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க தோழி
எல்லாருக்கும் ஒரு கும்பிட்டு தோழி எல்லாரையும் கேட்டதா சொல்ற தோழி எல்லாருக்கும் வணக்க தோழி ஆ அப்பறம் தோழி வீட்டுல எல்லார்ட்டயு பேசனீங்களா எல்லாரு எப்புடி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்களா தோழி எங்க அம்மாவுக்கு தா கொஞ்ச கால் முடியலையா தோழி
சரிங்க தோழி உங்க அம்மா கிட்ட பேசலானு சொல்லி நா மதியான போன் பண்ணே அது ஏன்னா கொஞ்ச எனக்கு நேர கிடைச்சிருந்தது சரி எல்லா தூங்குனாங்க ஆ ஆ அப்போ வந்துட்டு பேசலா அப்டின்னு சொல்லிட்டு நா கால் பண்ணுனே ஆ ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அதுக்குள்ள உங்க உங்களோது சகோதரர் உங்களுடைய சகோதரர் போட்டுகு போயிட்டாங்க தோழி வீட்டு தரேன் சொன்னாங்க ஆனா கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கு ஏதாவது அவங்க சைடல இருந்து ஏதாச்சு பண்ணுவாங்க அப்டின்னு பாக்குறே ஆனா ஒன்னும் ஆக மாட்டேங்குது தோழி என்னா நாட்கள் தானே கடந்து போது ஒரு மாசம் கிட்டத்தட்ட ஆயிடு தோழி அப்பற வேஸ்ட்டா போயிரும் தோழி.
அப்டிங்களா தோழி சொல்லி பாப்போம் தோழி
ஆம்மா ஏன்னா அது ஒரு விஷயத்தல இறங்கிட்டா கொஞ்சோ இறங்கி பண்ணணு ஆ அப்பற சரியா வராதுல தோழி
அதனால தா தோழிஇப்ப நா இறங்கி பண்ணிட்டு இருக்கே
ஆமா ஏதோ நம்ம இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்காம அப்டியே ஓட்டலாம்ல தோழி
கண்டிப்பா தோழி
ஆ எனக்குமே வந்து ஆ இருக்கு அந்த மாதிரிதான் யோசனைகள் எல்லா இருக்கு அ அ அ சோ வந்து பாக்குலா
போவுவா தோழி ஒங்கு வீட்ல வயதானவர்கள்ருக்காங்களா தோழி
எங்க வீட்டுல வயதானவர் பாத்தீங்கன்னா எங்க மாமனார் மாமியார் தான் இருக்காங்க
ம் உங்க அம்மா அப்பா தோழி
அங்கே எங்க அம்மா வீட்டுல எங்க அம்மா அப்பா இருக்காங்க தோழி இப்ப நா கல்யாணம் பண்ண வீட்டுல வந்து ஏ மாமனார் மாமியார் தான் இருக்காங்க
ஏதோ ஒன்னு இந்த வெயில் காலத்துல வயதானவர்களுக்கு அதிகமா உடல் நிலை சரியில்லாம போதுன்னு சொல்றாங்களே எதனால தோழி
என்ன என்ன தோழி
இந்த வெயில் நேரத்துல வயதானவர்களுக்கு அதிகமா உடல்நிலை சரியில்லாம போறதுக்கு. காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்க
தண்ணி நெறையா குடிக்கணும் தோழி
தண்ணி ம் சேரி தோழி
தண்ணி நிறைய குடிச்சாதா
ம்
ம் உயிரை வந்து தாக்கத்தை தணிக்க முடியும்
நீங்க நிறைய தண்ணி குடிப்பீங்களா தோழி
நா நல்லா நீய்வே தோழி
தண்ணிய
ஆம தோழி எப்பவு கெத்திக்கிட்டே இருப்பந் தோழி
நானு அதேதா தோழி க்ளே எப்பவு குடிச்சிகிட்டேதா தோழி இருக்குற நானு
ஆமா அ நம்ப வந்து தண்ணி எந்த அளவுக்கு வெய்யிலுக்கு தண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்குதா எதட் தண்ணி குடிக்க முடியாது எதாவ்து சில பேருக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு பிடிக்காது அது எதோவோ ஒரு தோணாது பிடிக்
எங்கு வீ எங்கு வீட்ல எங்க தாத்தா அப்புடிதா தோழி
அ அ அ இல்ல தோழி
ம்
அ அவ அது அ ஆமா நம்ம வந்து தண்ணி வந்து
ம்
ம் ம் எவ்ளோக்கு குடிக்கிறோமோ அத பொறுத்துதா நம்ம வெயிலோட தாக்கம்மக்கா கொறச் தண்ணி குடிக்க முடிய்லன்னா பழங்கள் வாங்கி சாப்புட்லா தோழி எதன்னா பழங்கள் வாங்கி சாப்புடலா அப்புடி இல்லன்னாக்க அ இது என்ன அ பழங்களலா இருக்குட்டு மல்லது ஜு ஜூஸ் ஐட்டம் லிக்யூடா அத மாதுரி கூட சாப்புட்லா தோழி இளநீர் சாப்புல்லா தோழி இந்த மரி கடைக்கூடிய அனைத்து சாப் புல்லா ஆனா இந்தமேரி கடைக்காத பட்சத்துல நம்ம தண்ணியே குடிச்சிக்லா தோழி நறைய லிட்டர் கணக்குல தண்ணிய குடிச்சிக்குலா தோழி தப்புல்ல
அப்புடிங்ளா தோழி
நம்ம உடலுக்கு வந்து நீர் சத்துதா தேவேப்படுது அப்டிங்கும்பொழுது நம்ம வந்து அந்த மாரி குடிச்சிக்லா தோழி
சரிங்க தோழி
அ ஆம்மா தோழி
ஒங் வீட்ல குழந்தைகள்ருக்காங்களா
ஆமா தோழி எங்க ஊட்ல குழந்தைகளுன்னு நெறைய பேர் இருக்காங்க தோழி ஆனா எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக் காங்க தோழி
ம்
ஆமா தோழி ஒரு குழந்த வந்து பத்தாவது படிக்கிறாங்க தோழி ஒரு குழந்தை வந்து இந்த வருடம் பன பணடாவது படிக்க போறாங்க தோழி அது வந்து ஆமா தோழி கொஞ்ச பெரிய குழந்தைகள் தா பத்தாம் வகுப்பு ஒரு கொழந்தையு பய்ந்தா வகுப்பு ஒரு குழந்யும் தோழி நல்லா படிப்பாங்க தோழி நல்லா படிப்பாங்க இல்ல அர் இ ஞாபகத்தன்மை அதிகமா இருக்கு அத விட அது சேட்டை பண்ணு சொல்லுங்கத்த
அது என்ன மாதி
இப்பதா தோழி பத்தாவ்துக்கு போறாங்க ஒருத்தவுங்க பத்தாவ்துக்கு போறாங்க ஒருத்தவங்க பன்ணன்டாவ்துக்கு போறாங்கன் சொன்ன தொழி எனக்கு ஆசதா தோழி ஐ ஆய்
தோழி பத்தாவுதானங்க
இத எனக்கு ஆசதா தோழி அவுங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணு பத்த ஆயா ஐநூறு மார்கா இர்ந்தாலு அறநூறு மார்கா இர்ந்தாலு அப்புடே வா ன்னு ஆசதா தோழி யார் தெரியு எந்த ஒ புள்ளையுமே வாங்கி தர மாட்டேங்கிறாங்களே
ஈஸியா சொல்லிட முடியாது தோழி பட்கினும்ல தோழ்
பத்திரிக்க எல்லாமே நின்னுகிட்டு போட்டோ குடுக்குணு அப்டின்ட்டு ஆசதா தோழி ஆமா
யாரு நெறைவேத்திருவாங்க தோழி
ஆமா தோழி ஆமா கண்டிப்பா என்னுடைய ஒன்னொரு மகன் வந்து இப்போ வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு போ போறாங்க தோழி இன்னொரு மகன் வந்து எட்டாம் வகுப்பு போக போறா சோ இவுங்க ரெண்டு பேர் பேரை சொல்லிட்டாவது நம் போய் ஓரமா போய்யாவது என் முகத்த கா கட்டணும்னு நெனைக்கிறேன் தோழி பத்திரிகையில நம்ம போட்டோ வரும் அப்டின்ற மாரி நல்லபடியா நெனச்சுட்டு இருக்கறோ செரி தோழி வணக்கம் தோழி
ம் நன்றி தோழி நன்றி தோழி